ஹலோ, வணக்கம் இரவு வணக்கம் சார்
சொல்லுங்க மேடம்
சொல்லுங்க சார்
என்ன பண்றீங்க
சும்மாதா சார் கால் பேசிட்டு இருக்க ஒர்க் முடிச்சுட்டு ஒக்காந்துட்டு இருக்க, பேசிட்டு இருக்க ஒங்கக்கிட்ட
அப்டியா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க
கம்பெனி போயிட்டுருக்கே சார்
கம்பெனி என்னா எம் என் சி கம்பெனிங்களா
ஆ இல்லைங், அப்டி இல்ல அப்டில்லா இல்லைங்க சார் அப்டிலா இல்லைங்க என்னா அங்க வந்து எப்டி சொல்றதுன்னா ஷூ கம்பெனி
ஓ ஷூ கம்பெனியா ஓ
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அதுல நா செக்கிங்கா இருக்க ஃபைனல் செக்கிங் நானு
குவாலிட்டி செக்கர் இப்ப யார் யாரு எவ்ளோ குவாலிட்டியா இருக்காங்க செக் பண்வீங்களா மேடம்
கண்டிப்பா சார், சார் அப்பர் மட்டுந்தா சார் செக் பண்ணணு யார் யாரு நல்லா செக் பண்ணக்கூடாது அது அவங்களுடைய பர்சனலா நம்ம போவக்கூடாது சார்
ஓகே சும்மா ஃபன்னாதா சொன்னே
ஓகே ஓகே இல்ல உண்மையா எனக்கு நா புடிச்சு செஞ்சிட்டு இருக்கே சார் நானு அத
அவ்ளோதா எல்லா புடிச்சு செய்யணு என்ஜாய் பண்ணி செஞ்சா வேல தெரியாது
கண்டிப்பா நம்ம ஒரு ஒர்க் செய்றோனா ஃபஸ்ட் அது வந்து நம்ப நம்ப விரும்பி செய்யணு அத வந்து நம்ப நம்பளால முடியு அப்டிங்கற நம்பிக்கை நம்ப மேல கொண்டு வந்ததுக்கு முன்னாடி
ம்
நம்ப அத வந்து விரும்பி செய்யணு நா என்ன பொறுத்த வரைக்கு நா எந்த ஒர்க் பண்ணாலு சேரி நா ஃபஸ்ட் அத லவ் பண்ணிட்டுதா அதுக்கப்பறந்தா நானு அத தொடங்குவேனே நானு எனக்கு ரொம்ப புடிக்கு சார் எந்த ஒரு வேல செஞ்சாலு எனக்கு வந்து
நீங்க ரொம்ப லைஃபே என்ஜாய் பண்றீங்கள அதனால உங்களுக்கு எல்லா புடிக்கு
கண்டிப்பா சார்
இன்னி இன்னைக்கி நாள் இப்டி இப்டி போவணு‌ ஆ போவே, நல்லா போல ஆ பரவாயில்ல நாளைக்கு மாறிடு, ஆ இன்னைக்கி ஈவினிங்குள்ள மாறிடு ஆ ஓகே இப்டி நடந்துச்சு நல்ல மைண்ட் செட்
கண்டிப்பா கண்டிப்பாமா எனக்கு வந்து டெய்லரிங் ரொம்ப புடிக்கு இப்ப நா மேரேஜ் ஆனதுக்கு அப்பறந்தா அது கத்துக்கிட்டே நானு கத்துக்கிட்டு வீட்ல மிஷி ன் வாங்கி போட்டுட்டுருக்க வீட்ல என்னுடைய ட்ரெஸ் நானே தைச்சிப்பே யாரையு எதிர்பாக்காம யார்கிட்டயு இது பண்ணல இது பண்ணாம, அ நானே வீட்ல
சம் டைம் இந்தமாரி நைட்டு டெஸ்ட்டு பண்ணி குடும்மா அத பண்ணி குடுமான்னு சும்மா கொழம்பு குடுக்குற சாக்குல வந்து கேப்பாங்க இல்லையா அப்ப என்னா பண்வீங்க
ஆ அப்ப நா ஓப்பனா சொல்லிடுவ சார் நானு
ம்
ஃப்ரீயா இருந்தா நா செஞ்சுப்ப நா ஒர்க் போற அதனால என்னால முடியாது இருந்தாலு எமெர்ஜென்சினா நா கண்டிப்பா நா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற சார் நானு
ம் ம் ஓகே ஓகே
கண்டிப்பா நா ஹெல்ப் பண்ணுற இப்போ எப்டி சொல்றதுனா மந்த்லி நம்மளுக்கு போர் டேஸ் லீவ் கம்பல்சரி வந்துருது நமக்கு க டு்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸல் கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணி ஆகணு நம்ம
ஆமா கரெக்டு
நா சொல்ல போனாங்கன்னு வெச்சுக்கோங்க நா டுவெண்ட்டி செவன் டேஸ்ல எல்லா நா வேலைக்கு போயிட்டு
ம்
அ நா வந்
டம்ளர் அவார்டா குடுத்தாங்ளா
அ கண்டிப்பா நறைய அவார்டல்லா வாங்கியிருக்க கிஃப்ட் வாங்கியிருக்க சார் அவார்ட் இல்ல கிஃப்ட் வாங்கிருக்க
ஆனா செய்லா அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்து செய்லா நல்ல விஷயோந்தா பட் ஆனா ஒர்க்கப் பொறுத்த வரையு
ஒர்க்ல்ல இன்டெரெஸ்ட்ட காட்டனோ கண்டிப்பா கண்டிப்பா அது விட்டுட்டு எந்த ஒரு பார்சன்க்கு விருப்பத்துக்கு ஃபேவரா இருந்தனா
கடைசியில நம்மதா கஷ்டப்படுவோ
கண்டிப்பா இப்ப சொன்னீங்க பாத்தீங்ளா இது நூத்துல நூறு உண்ம சார் உண்மையிலே நா அத நா அனுபவிச்சிருக்க சார் நா அனுபவச்சிருக்க இதுமே அத திங்க் பண்ணும் நா கூட இப்ப ஒர்க்
நா ஒர்க் போறனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசறது இதெல்லா இருக்கோ
அது தாண்டி ம்
நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது அவுங்ளுக்கு தெரிஞ்சி
ச்சின்னா அவுங்க பண்ற மிஸ்டேக்க நம்ம என்ன பண்ணுவோ சொல்லி காட்டணும் ஆனா நம்ம மறச்சிடுவோ யாருகிட்டயு மறச்சிடுவோ மறச்சிருவோ நம்ம ஃப்ரெண்டு தானேனு சோ நம்ம அது என்ன ஆயிடோ
வேற ஒரு பர்சன் நம் சொல்லும் போது அந்த பர்சனுக்கு நீங்க ஃபேவரட் காட்றீங்க சோ அப்போ எனுக்கு நீங்க என்ன ஃபேவர் ஏ காட்ட மாட்டக்கிறீங்க
கண்டிப்பா கண்டிப்பா வேல மேல இது எல்லாமே ஆமா கண்டிப்பா அவ மட்டுன்னா உனக்கு அப்டியே ரொம்ப இதுவா அப்டின்னு சொல்லி ட்டு அந்த மாரி அந்த இது நமக்கு க்கிறாங்க ஆனா நா அப்டி எல்லா இருக்கதுலைங் சார் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட மட்டுந்தா அது வந்து ஒர்க்ல நா அந்த எடத்த நா காட்டி குடுக்க மாட்ட நா எனக்கு வே என்னுடைய வேல என்ன அந்த வேல நா நா செஞ்சுட்டு வரனோ பர்ஃபெக்ட்டா இருக்கனோ நீ செய்ற வேல உனக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கனோ ஸ்டார்ட் பண்றோனா
இப்ப அத நம்ம க லாஸ்ட் வரிக்கோ அப்டியே அவங்களுக்காக அதுவே நம்ம இது பண்ணிக்கனோ இப்ப ஒரு பொய் ஒருத்தர் சொல்ட்டாங்கன்னா அந்த பொய்ய மறைக்க அப்டியே பொய் சொல்லுவாங்கள
ஆமாங் சார் அது கடைசியில அது ப்ராப்ளம் நமக்கு தா சார் அது வந்து
கண்டிப்பா நமக்கு தா வரோ
எதுக்கு அதனால அவங்க செய்யற தப்ப நம்ம அப்பயே சுட்டி காட்டனோ சார் அந்த எடத்துல மேனேஜரே இருந்தா கூட சரி சார் நா வந்து அந்த எத்துல நா பாக்கவே மாட்ட யார் இருக்காங்க இல்லன்றதல்லா எனக்கு அதெல்லா தேவையே இல்ல இப்ப வந்து கடைசியா ஃபைனல் என்ன கேப்பாங்க நீ என்ன வேல செஞ்ச அப்டின்னு அவுங்க அந்த எடத்துல நம்பள கேள்வி கேக்க கூடாது என்ன பொறுத்த வறைக்கு அந்த எடத்துல என்ன யாரு கேள்வி கேக்கூடாது ஏனா அந்த அளவுக்கு எ வேல பர்ஃபெக்ட்டா நா செஞ்சுட்டு வரனு அப்டித்தா சார் நா யோசிப்ப ஆமாங் சார் கண்டிப்பா ஏனா அவுங்க அந்த எடத் துலருந்து அவுங்க வந்துருக்காங்க இல்லைங் சார் அவுங்க அவுங்க அந்த எடத்துல இருந்து வந்துதா அவுங்க என்ன வி ட்ட மேல பதவில இருக்காங்க அதனால அந்த எடத்துல நம்ப இப்ப நம்ப அந்த எடத்துல நம்ப அவுங்ள கேள்வி கேக்க குடுத்துட்டோன்னா எடத்த குடுத்துட்டம்னா சின்ன சின்ன ப்ராப்ளமா இருந்தா கூட வந்து நம்ள கேள்வி கேப்பாங்க அதனால எதுக்கு அந்த தப்பு பண்றாங்கனா அவுங்க ஃப்ரெண்டாவே இருந்தா கூட சரி இந்த தப்பு நீ பண்ணிருக்கீங்க இந்த தப்ப சரி பண்ணி குடுங்கனு எத்துன்னு போயிட்டு அவுங்ளுடைய எடத்துல அந்த பொருள நீங்க வெச்சிட்டு வந்ட்டீங்கன்னா நம்மள யாரு நம்மள கேள்வி கேட்க மாட்டாங்க அப்ப அவுங்கள வந்து கேள்வி கேப்பாங்க ஏ இந்த பொருள் இங்க இருக்கு இந்த அப்பறோ எங்க ஏ இருக்கு அப்டின்னு அவங்கள கேள்வி கேட்ட அவங்க பதில் சொல்லிப்பாங்க என்னுடய எடத்துக்கு வரும்போது இது சர் அவுங்க வந்து என்ன என்ன கேள்வி கேட்டாங்கன்ன சார் அந்த ப்ராப்ளோ இருந்சு நா அதனால அவுங்க அவுங்க எடத்துல நின்னு நா குடுத்துட்டு வன்டே சார் ஓகே உன்னோடய வேல நீ கரெக்டா செய்ற அப்டி சொல்ட்டுதா நம்பள சொல்ணு நீ ஏ அத எத்துன் போய் குடுக்கல நீ ஏ செய்ல அந்த எடத்துல ஒரு கேள்வி கொரி அங்க வரக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கு நா அப்டிதா சார் நா செய்றே
சூப்பர் சூப்பர் நீயா நனாக்கு ட்ரை பண்றது நீங்க நீயா நானக்கு
வேணாங் சார் நம்ளுக்கு அதெல்லா
யார்ன்னா உன்ன எதிர்த்து பேசிட முடியு சும்மா அப்டியே பதில் போய்ட்டே இருக்
அது சார் அ இல்லைங் சார் நா கத்துக்கிட்டது என்ன தெரியுங்களா ஒருத்தர் நம்ம கிட்ட கேள்வி கேக்கறாங்கன்னா அவுங்க அந்த கேள்வி கேக்ற முடிக்கற த்துக்குள்ள அதுக்கு நா பதில் குடுத்தர்னு அந்த கேள்வி எனக்கு ஒருத்தர் சொல்லி் குடுத் தது சார் அது வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல ரொம்ப நல்ல விஷயல்லா சொல்லிருக்காலே எனக்கு சொல்லி தர அப்டி
நல்லா ஆனா நீ படப்படன்னு பேசுறீங்க நல்லாருக்கு உண்மே சார் உண்மைலயே என் ஃப்ரெண்டுங்கெல்லா நெறைய பேர் இருக்காங்கா நா இல்ல இங்க அவங்க ரொம்ப கோபத்துல ரொம்ப டிப்ரஷன்ல போயிடுவாங்க சார் அவங்க எல்லா வந் து பேமிலி பேமிலி விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப டிப்ரஷன்ல போயிடுவாங்களா எங்க ஓனரே வந்து தீட்டுவாரு எப்ப பாரு தொட தொட தொட தொட பேசிட்டே இருக்கன் வாரு சார் அவரு கிட்ட சொல்வே சார் வீட்ல எவ்ளோ பிரச்சன இருக்குங் சார் அதெல்லா வந்து கம்பெனிகுள்ள எடுத்துட்டு வரக்கூடாது சார் நம்ம இங்க இருக்கற வரைக்கு ஜாலியா இருந் எல்லாரயு சந்தோஷமா வெச்சுருக்கணு என்ன பொறுத்த வரைக்கு அதுதா சார் அப்டின்னுவ நல்லா பேசற நல்லா வாயாடற வாயாடின்தா சேரிங்களா கூப்பிடுவாரு வயாடின்னு தா சொல்லுவாரு ஒரு நேரத்துல அவரு என்ன பேரா சொன்ன பாத்தீங்கன்னா எப்படின்னு சொல்லு பேர் சொல்ல கூட கூப்பிட மாட்டாரு என்ன அவரு அந்த வாயாடி அப்டி கூட்டிட்டு வா அப்டின்னு தா சொல்லி சொல்லுவாரு அவரு யார் சார் அப்டின்னா அங்க இருக்காங்க பாருங்க பைனல் செக்கிங்களல அந்த அவங்கள போயிட்டு கூட்டிட்டு வாங்க அப்டின்னுவாங்க உண்மைலே ரொம்ப ஜாலி உண்மேலே ஒரு சப்போர்ட் பண்ணுவா ஆமாங்க சார் கண்டிப்பா கண்டிப்பா மினிமம் த்ரீ பிப்டி இருந்து போர் ஹண்டர்க்குள்ள
ஓகே ஓகே
சார் சொல்லப்போனா சொல்ல போனா வெச்சுங்களே ஏ பைனல் வேல முடிஞ்சிரு சும்மாவே நா என்ன பண்ணுவ நல்லா ஓ பி அடிச்சுனு சுத்துவே சார் நா வந்து
ம் அப்டி எல்லா பணதா இந்த டைமிங்ன் ஏன்னா எல்லாருக்கு ஃபுல்லாவே ஒர்க் இருக்காது
கொஞ்சோ ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு பிரேக் கிடைக்கு தெரிமா சார் பண்ணுவே ஆமாங்க சார் நா என்ன தெரிமா பண்ணுவே சோ கைல ஒரு அப்பற தூக்கிப்பே சும்மா அப்டியே சாலியா போவே கண்வர்ல யார் என்னென்ன சாப்புட்றாங்க என்னென்ன பண்றா எல்லாருமே வந்து இங்க வா இந்த ஒரு வாய் ஊட்டிட்டு போயிடு ஏ வேணாடி சார் பாத்தா திட்டுவாருன்னா பாத்துக்கலா அதெல்லா நீ சமாளிச்சிடுவே சாப்ட்டு ட்டு போ ஒரு வாயில இந்தா உண்மைல நெறய உண்மைல அதெல்லா வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கீங்க அப்ப நீங்க ஒர்க் பாட்டுக்கு ஒர்க் போகுது நம்ம ஜாலியா இருக்குற டைம்ல ஜாலியா இருந்துக்கணு என்ன பொறுத்த வரைக்கு அதுதாம்மா
நல்ல விஷயோ
ம் நா நல்லா சுத்திட்டே தா இருப்பே மோஸ்ட்லி
அதிகமா ஃபோன்ல்லா யூஸ் பண்ண மாட்டே நெறய சுத்துவே நானு
இந்த உண்மைலே நாங்க வந்து நெட்டு யூஸ் பண்றதே கெடையாது நா மொபைல் அதிகமா யூஸ் பண்றது என்ன தெரியுங்களா ஈவினிங் டைம்ல கொஞ்ச நேரோ வந்துட்டு யூடியூப் பாப்பே அப்டி இல்லனா இன்ஸ்டாகிராம்குள்ள போவே அதுல ஏதாவது ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டோரி நல்லா இருக்கு ஏ ஸ்டே ஸ்டேட்டஸ் எல்லா பாத்தீங்கன்னா வெச்சுங்களே அதிகமா என்னுடைய தன்னம்பிக்கை என்னவோ அதுதா நா அதிகமா வைப்பே எனக்கு அதுதா ரொம்ப புடிக்கு உண்மைலேங்க அதெல்லா இருக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு அவ எப்ப பாரு அததா ப்பா நீங்க போய் வேலைய பாருன்னுவாங்க அது உள்ள இருக்குற மீனிங் அது உள்ள இருக்குற அர்த்த யாரு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலயே அவுங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க பேசுறன பேசிட்டு தா சார் இருப்பாங்க அது அதுக்கெல்லா நம்ம ஃபீல் பண்ண சார் நம்மளா வந்து
ஆமா நானு மோஸ்ட்லியா அந்த மாரிலா இருந்தே அந்த மாரிலா திங்க் பண்ண மாட்டே
ம்
மோஸ்ட்லி ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டே ஏன்னா நம்ம என்னா நெனக்கிறோ
வைக்கிறோ என்ன பண்றோ அத ஸ்டேட்டஸ் ஒண்ணு பண்ண முடியாதுல்ல ஒண்ணு ஆனா இப்பெல்லா அதிகமா அதுலா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க சார் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல்லா
நம்போ நம்மளோட எப்புமே நம்மளோட தாட்ட வந்து நம்ம சீக்கிரெட்டா வெச்சுக்கனாதா நம்போ
நம்ம பேசுறதுல தெரியணு நம்ம எவ்ளோ பிரில்லியன்ட்டு எவ்ளோ அறிவாளி எவ்ளோ தெரமசாலினு அப்டிங்களா அப்டின் சொல்லிட்டு இருக்குறது தெரமசாலித்தன கெடையாது அதனால ஆ
இல்ல நீங்க மத்தவங்களுக்கு நீங்க சொல்ல வறது
சொல்லலா அது தப்பு கெடையாது
பட் அத அவுங்க ஃபீல் பண்ணும்ல
இந்தந்தளவுக்கு இவுங்க இருக்காங்கன்றனா அந்த தாட் அளவுக்கு பேசணு அதுக்கேத்த மாரி ஃபீல் பண்ணு அதெல்லா சேஞ்ச் பண்ணும்ல
இப்ப நம்ம நம்ம என்ன சொல்ல வரன்றது
அந்த எடத்துல நம்ம இத புரிய வைக்கணு அதாவது நம்ம பே ரொம்ப பேச கூடாது ரெண்டே ஸ்டெப் நம் சொன்னாலே அவுங்க
இல்ல இல்ல நெறய பேசலா அதெலா தப்பு கெடையாது இப்போ நம்ம ஒரத் இதுல வந்து இப்ப நம்ம ஒரு விஷயத்த தூக்கி நி நிறுத்துறோம்ன்னு வச்சுக்கோங்களே இப்ப வந்து ஒரு அகிம்சையின்னு அப்டி பேசுறனா சிடு சிடுன்னு கோவப்படுறது எல்லாரயு திட்றது இதெல்லா பண்ணிட்டு எனக்கு அகிம்சன்னா ரொம்ப புடிக்கு ஆ அத பத்தி படிக்கிறதக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனா அப்ப அவுங்க என்ன சொல்லுவாங்க அப்ப என்ன யூஸு நீ ஒரு விஷயத்த படிக்கிற அது உனக்கு ஒரு நல்ல விஷயத்த தருதுன்னா அந்த நல்ல விஷயத்த நீ உன்னுக்கு அத நீ எடுத்துக்கிட்டாதானே அது கரெக்ட்டா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
இப்ப பைபிள் படிக்கிற அப்படின்னு சொல்ல சும்மா சொல்றே ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்க ஒரு ஆன்மீ எ விஷய ஏதோ படிக்கிறீங்கன்னும்போது
ம்
அத பத்தி நீங்க ஃபுல்லா உள்ள டிப் எறங்கன ஆனும் போது உங்ககிட்ட என்ன வரணு
ஒரு அமைதி வரணு மத்தவங்க மேல வெருப்பு வராம இருக்கணு இப்ப நா இது வந்து இந்த மாரி சொல்றே இப்ப நீங்க இதே வந்து இன்னொரு ஒரு சைன்டிஸ்ட் மாரி பண்றீங்கன்னா ம்
அதுக்கான முயற்சி என்ன எதோ சம்திங்
சம்திங் எதுனா ரொ மேக் பண்ணோ ஒரு கிரியேட்டிவான திங்கிங்கு நமக்கு என்ன நெனைக்கிறோன்றத நம்ம செயலும் மாறணுனு சொல்றே
நம்மல்லா ஒரு சின்னி ஆ ஏய் மாரி நெறைய விஷய நீங்க எதுனா ஒரு டாபிக் பாதிக் வச்சுங்க அதுலயே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்டி மினிட்ஸ் சாரிடா பேசலா